ஆ
ஆ அக்கா நா வந்துட்டு இப்ப எனக்கு ஒரு மணி நீடட்ருக்குது
ம்
அதனால பேங்க்ல லோன் எடுக்கலான்ட்டு தோணுது எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க எடுக்கலாமா வேண்டாமா நல்லதா கெட்டதா எப்பிடி எடுத்தா அத எடுத்தா எந்த மாதிரி எடுக்கணு
நீ வந்து உன்னோட பர்சனல் கொஞ்சோ அமௌண்ட்னா நீ பர்சனல் லோனுக்கு போகலா உங்கிட்ட ஜுவல் இருக்குன்னா ஜோல் லோன்க்கு போலா நீ எந்த மாரி நெனச்சிருக்க
நா ஜுவல்லல்லா வைக்கணுன்னு நெனைக்கல ஜுவல் வைக்காமதா நா லோன் எடுக்கணுன் நெனைக்கிறே அப்ப எப்பிடி பண்றது சற்பசா வீடு ஒரு வீடு வாங்கறதுக்கு வீடு வாங்குனல்ல வீடு ஒண்ணு வந்துருக்கு நல்லாருக்கு பாக்கவு செரி வாங்கி போட்டா பசங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமென்ட்டு ஒரு ஐடியா வாங்கி போடலான்னு சொல்ட்டு அதா எனக்கு லோன்
அப்டின்னா நீ என்ன பண்ணனுனா பேங்க்ல போயிட்டு வந்து ஹவுசிங் லோன் எடு ஏன்னா இப்ப ஜுவல் லோன விட வந்து ஹவுசிங் லோனுக்கு ஓகேவா இருக்குன் நெனைக்கிறே இப்போ நீ ஜோல்ல கொண்டு வச்சிட்டு ஹவுசிங் லோ ஏ எடுத்து அப்புறோ வந்து வேற ஏர்கிட்ட கடன் வாங்னாலு நீ பே பண்ற வேண்டியதுக் கு வந்து அதிகமாருக்கு எல்லாத்துக்கு பாக்கணு அப்ப நீ என்ன பண்ணன்னா ஹவுசிங் லோனுன்னா உனக்கு அது மட்டு தானருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நீ வந்து அத எடுத் ட்டு நீ வந்து கொஞ்சோ என்ன சொல்றது மணி வர வர வந்து மன்த்லி வந்து நம்ம இ எம் ஐ பே பண்ணிட்டே இருப்போல்ல பே பண்ணிட்டு கொஞ்சோ அ மணி எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்துச்சுன்னா இப்ப சே ஏதாவது சேவ் பண்ணியிருப் ப அது உனக்கு கையில கடைக்கிது அந்த மாரி இருக் கும் போது அதையு கொண்டு நீ இது பண்டனா உனக்கு கொஞ்ச கொஞ்சமா லோன் அடைஞ்சிட்டு வரு
ஓகே இப்போ மந்த்லி மந்த்லி நம்ம கெட்டுறோல்ல இப்ப வட்டி கெட்டுறோ சொல் ப்பீங்களா மந்த்லி மந்த்லிக்கு
ம்
அப்போ ஒரு மாசத்துக்கு எனக் கையில வட்டி கட்டுறதுக்கு அமௌண்ட் இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த் கெட்டிக்கலாமா
அது கட்டிக்கலான்டா பட் ஆனா பெனாலிட்டி போட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன்டா
ஆ எக்ஷ்ட்ரா துட்டு போகுன்ன
ஆமா ஆனா என்ன தெரியுமா என் எ எந்த லோன் எடுத்தாலுமே நமக்கு கஷ்டோ தா நீ பேங்க் லோன்ல வந்து பர்ஸ்னல் லோன் எடுத்தாலுமே செரி ஹவுசிங் லோன் எடுத்தாலுமே செரி ஜுல் லோன் எடுத்தாலுமே செரி எல்லாமே கஷ்டோ தா எல்லாத் துக்குமே நம்மப்ப மணி பாக்கணு தா பட் நீ வந்து ஒரு ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆ ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்றதுனால உங்கிட்ட வேறவே இல்லேன்னா நீ அத பண்றது பெஸ்ட்டு
ஓகே இப்போ நம்ம மாசோ மாசோ வேற கெட்டணுமே அது எல்லாத்துக்கு எனக் கையிலருந்து வந்தாதா எடுக் கணு சும்மா எனக்கு எதுவுமே வராம நைட்டு வேஸ்ட்ல்ல கெட்டணுமே
வந்து உனு அது வந்து நீ இயற வச்சு போடுவாங்கடா இத்தன வருஷத்துல நம்ம போய் லாங் டெர்ம் தா போடணு நம்ம ஷார்ட் டெர்ம் போடக்கூடாது லாங் டெர்ம் போட்டுட்டு அ நீ என்ன பண்ணனுனா மந்த்லி சேலரில உனக்கு அந்த பே எவ்ளோ கெ ட்ட முடியுமோ அத மந்த்லி நீ வந்து எடுத்து வச்சுறனு எடுத்து வச்சட்டு மந்த்லி அத பே பண்ணிறணு ஓகேவா மந்த்லி பே பண்ணிட்டு அ இருந்தன்னா உனக்கு வந்து பெனாலிட்டி அந்த மாரி எதுவு போட மாட்டாங்க பட் என்னனா நீ வந்து அந்த பேங்க் லோன் வந்து இப்ப நீ ஹவுஸ் வாங்குறன் வச்சுக்கோயே அப்போ ஒரு ரேட்டு குடுத்து வாங்குவ நீ லோன் அந்த அவங்க ஒரு செர்டன் பீரியட் லாங் டெர்ம் எடுக்குறேன்னா அதை முடிச்சு வரும்போது உனக்கு நெறய இன்ட்ரெஸ்ட் எல்லா பாக்குபோது நெறய குடுத்து வாங்கிருப்ப சோ நீ என்ன பண்ணனா அந்த டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து ஆ எப்டி அது எக்ஸ்ட்ரா எதாவது இன்கம் இப்போ நாசோட பேமெண்ட் சேலரி இன்க்ரீஸ் ஆய்ருக்கு நீ எதாவது ஜாப் பண்றன்னா உனக்கு எதாவது எக்ஸ்ட்ரா மணி வரு எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுவ அதெல்லா வச்சு நீ கொஞ்சோ எக்ஸ்ட்ரா போட்டு நீ எப்டி சேவ் அத வந்து அடைக்க முடியுமோ அந்த மாரி பாத்துக்கணு பட் வந்து லோன்னா கஷ்டந்தா கஷ்ட தா பட் நம்ம ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்றனால
நா என்ன நெனச்சன்னா வீடே வாங்கிட்டு வீட்ட வந்து வாடகைக்கு விட்ருலான் சொல்லி நெனைக்கிற ஆமா ஒரு பத்து டபுள் பெட்ரூமு
ம்
பத்தாயிரத்துக் குடுக்கலால
அப்போ நீ என்ன பண்ணணுனா அந்த ஒரு ரெண்டல வாங்கி நீ இ எம் ஐ பே பண்ற மாரியே பாக்கணு
ஆ அப்டிதா தோணுது எனக்கு அப்டியே வாடகைக்கு உட்டுட்டு அந்த மணிய வாங்கி நம்ம அப்டியே இங்க குடுக்கலாமோ மாச மாச வட்டிக்கு குடுக்குற மாரி பாத்துக்கலாமான்
ஆ அப்ற எங்குட்டா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா அதையு சேத்துக்கு போட்டு இ எம் ஐ அடைக் அப்ற எவ்ளோ சீக்கிர இஎம்ஐ அடைக்க முடியுமோ அடச்சுக்கோ
ஆமா அதுதா இனி பண்ணனு வாடகைக்கு உடனு வீட்டயு வாங்குனா நல்லது இன்னு இருக்க இருக்க பிரைஸ் எல்லா ஜாஸ்தியா ஆயிட்டே போது வாங்க முடியாது வீடெல்லா நல்ல வீடா கெடச்சிருக்கு அடைக்கனு பாஸ்
ஓகேடா ஓகேடா இன்வெஸ்ட்மென்ட் வந்து பெஸ்ட் தான்டா என்னைக்குமே நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்குல்ல இப்ப அத வாங்கி வச்சாலு உன்னயே உனக்கு வந்து நீ சீக்கிரத்துல ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல நீ எல்லாமே லோன செட்டில் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து ஃபியூச்சருக்கு யூஸ்தா இப்போ நீ வந்து அந்த வீட்லயே போய் செ செட்டில் ஆகணுனாலு செட்டில் ஆகிக்லா அப்ப இன்னொன் நீ இயர்ஸ் போக போக நம்ம எல்லாமே வெல ஜாஸ்தி ஆய் ட்டே தா இருக்கு அப்ப பாக்குபோது நீ வந்து லோன் எடுத் து லோன் எடுத்து வாங்கினதும் எல்லாமே ஈக்குவல் ஆய்டு பிரைஸ் அமௌண்டு இப்ப வாங்கு போது நீ முடிச்சு வரு போது அது ஈக்குவல் ஆய்டு
ம் அதுதல் இது ஏன்னா உங்கள்ட்ட ஒரு யோசனை கேட்டுக்கலான்ட்டு இருந்த
எனக்கும் இருக்குடா லோனு மந்த்தலி மந்தத்லி தான் பே பண்ணி ட்டு இருக்கோம் அப்டி போயிட்டு இருக்கு பொறைக்கும்
எப்ப முடியும் உங்களுக்கு லாங் டேமா ஷார்ட் டேமா
லா லாங் ட்டேம் தான்டா
ம் லாங் ட்டேம் தான் சேரி பாத்துக்லாம் மத்லி இ எம் ஐ வந்து கரெக்ட் யா பே பண்ணா நமக்கு எந்த இஷுவும் கெடயாது என்னன்னா நம்ம வந்து டக் பே பண்ணாம இருக்கக்கூடாது மத்லி கரெக்டா பே பண்ணிடணும் அப்ப எந்த ப்ராப்ளமும் கெடையாது பேங்க் சைட்ல இருந்து
ஆமா
இல்ல ஜொல் ஒன்னும் நம்ம வந்து இப்போ வந்து ஆ இப்போ ஜொல் இருந்துச்சுன்னா நம்ப ஆ அந்த வீட்டுக்கு ரேட்டுக்கு நீ ஜுவல் வெச்சு வாங்குறனாலும் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கு காசு பாக்கணும் இப்ப வந்து சம் டைம்ஸ் பேங்க் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி திருப்பி வைங்க அப்டிங்றாங்க செல டைம் வந்து அவுங்ளே திருப்பி வெச்சு தர்றாங்க சோ அவுங்ள நம்ப வந்து எப்போமே நம்ப வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து பெரிய அமௌண்ட்ல லார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட்ல வெச்சிருப்போம் நம்ம அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது இல்ல சோ அது கஷ்டம் ஜொல்லும்
எத்துட்டு போனா வெக்கமோது திருப்ப மோது இன்னோ ஒன்னு வெச்சு நம்ம திருப்பிக்கிலாம்னு நெனப்போம் ஆனா அங்க வந்து ஃபுல்லா மணி செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்றோம் நீங்க இது பண்ணுங்கன் சொல்றாங்ளோ
இப்ப நீ வேற ஜொல் வெச்சு அந்த அமௌண்ட் எடுத்து இத பே பண்ணி அத எடுத்துக்லாம் அது பிரச்சன கெடயாது அந் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஜொல்ல நம்ம கிட்ட இருக்கணுல்ல அடுத்தவங்க கிட்ட போய் வாங்க முடியாதுல்ல
முடியாது யாரு இப்ப குடுப்பாங்க
ஆ ரிலேஷன்ட்ட போய் நம்ம கேக்க முடியுமா யாரும் குடுக்க மாட்டங் இப்ப யாருமே குடுக்க மாட்டாங்க
அதெல்லாம் குடுப்பாங்க சும்மா ஏனாச்சு ஃபங்க்ஷனுக்கு செயின் போட கேட்டா கூட இல்லாதவங்களுக்லாம் குடுத்த உதவ வந்தாங்க இப்ப யார் குடுக்குறாங்க ஒருத்தவுங்க ஒரு
ம்
ஒரு தங்கம் கூட குடுக்க மாட்டாங்க இப்ப இருக்குற ரேட்டுக்கு இருக்குறத பாதுகாப்பா வெச்சுக்கணும் நெனைக்கிறாங்க ஆமா இருக்றத பாதுகாப்பா பாதுகாப்பா வெச்சக்குன அவ்லோதான்
டே பை டே என்ன ரேட் அம்மா
ஏரிட்டே போதுல்ல
சோ சோ ஆனா நா வந்து என்கொய்ரி பண்ண நான் லோன் எடுக்குறதுக்கு முன்னால நான் நறை லோன் எடுத்து த்துருப்பாங்கல்ல ஃபிரெண்ட்ஸு அவுங்ககிட்ட எல்லாம் என்கவரி பண்ணும் போது எல்லாருமே அப்டித்தான் சொன்னாங்க நீங்க ஜொல் வெக்கிறத விட வந்து தத்து ஆ இதுதான் பெஸ்ட்டு என்னா நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட்டு குடுத்து இது இது பண்ண திருப்பி வெக்கணும் சொன்னா ரொம்ப கஷ்டோ அப்டின்ட்டாங்க சோ அவுங்க சஜ்ஜஷன் படி நல்லா என்கொய்ரி பண்ணிட்டு தான் செரி அ போ ஹவ்சிங் லோன் போயிட்லா அப்டின்ட்டு ஹவ்சிங் லோன் போ பேஸ்னல் லோனும் குடு ப்பாங்கன்னு நனக்கிறே பட் அது சின்ன அமௌண்ட்டு தான் குடுப்பாங்க அந்த அளவுக்கு குடுக்க மாட்டாங்க எல்லாமே இன்ட்ரஸ்ட் தான்டா பேங்குனாலே இன்ட்ரஸ்ட்டு தா ஹியூஜ் இன்ட்ரஸ்ட்டு தா
ஆமா ஆ நறையா பேரு லோன் எடுத்துட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல ரொம்ப ஏழெங்க எல்லா லோன் எடுக்கறாங்க எது இப்ப பசங்களுக்கு எதோ ஒரு பைக் வாங்கணுமோ எது ஆ வந்து எடுக்கறாங்க நஷ்ட வரும்போது கெட்டாம எங்கயாச்சும் போய்ட்றாங்க தப்புச்சு கட்ட முடியாம சீல்விக்க எல்லா வருவாங்களே வீட்டுக்கு வந்துட்டு
இப்போ வந்து அவ்ங்களுக்கு வந்து ஒரு வர்க் பர்மனன்ட் இருக்காது சடனா இப்ப பாறே நறையா பேர் வந் து அடிப்பட்டது எதுலன்டு அந்த கொரோனா டைம் கொரோனா டைம் யாருக்குமே வர்க்கு கடையாது ஆனா பேங்க் என்ன சொல்லுச்சு இ எம் ஏ பே பண்ண சொல்லுச்சு சாப்புட்றதுக்கே அந்த நேரோ வேலெக்கி போனா தா காசு அப்பறொ எப்பிடி நம்ம இ எம் ஐ பே பண்ண முடியு நறையா பேர் அதுல வந்து நறையா பெண்டிங் போட்டு அதுக்கும் அவ்ங்க வந்து இன்ட்ரஸ்ட் போட்டாங்க அப்போ யோச்த்து பாக்கும்போ அவ்ங்க நறைய லாஸ் தான அந்த மாரி இருக்கு
வேலெக்கி போய் சா ப்புட்ற அவங்களு இருப்பாங்கல்ல
ஆமா அவங்களுக்கெல்லா அவங்களால எல்லா வந்து அது எது பண்ண முடியாது இப்போ ஒரு சி சிட்டிவேஷன்ல அவ்ங்களுக்கு வந்து எதாவ்து இப்ப நம்மளு செரி எதோ ஒரு ஒடம்பு செரில்லாம ஆய் டுச்சு எமர்ஜென்சி ஆயிடுச்சு காசு இல்லன்னா நம்மளுக்கு இ யம் ஏ இ எம் ஐ பே பண்ண முடியாதுதா
ஆமா
எல்லா இப்போ ஜொல் லோன் எடுத்தாலுமே அதுலயு ட்ராபேக் இருக்கு பர்சனல் லோன் எடுத்தாலுமே ட்ராபேக் இருக்கு ஹவ்சிங் லோன் எடுத்தாலுமே ரொம்ப எந் த லோன் எடுத்தாலுமே ட்ராபேக் இருக்கு பின்ன என்ன பண்ண முடியு காசு வேணென்னா லோம் பேங் ட்டதா போ ஆய் போயி தா ஆக முடியு
பேங்க்க போனாலு வேல ஒரு நாள்லெயே முடியாது பாத்தீங்களா என்னாம பண்ணுவாங்க ம் நா நனைப்பே கெடச்சா பேங்க்கு வேல கெடக்கெணுன்டான்னு நனைப்ப ஈஸியா அவன் வேலையே அந்தே மாரி ஆ மாதிரி செய்வாங்கோ போஷ் செஞ்சிட் இருப்பாங்க திக் செய்வாங்க
மேபி இருக்கலான்டா அவங்களுக்கு நறையா ப்ராசஸ் இருக்கமா இரு க்கு நா நா ரீசண்டா போனே அப்ப என்னன்னா நா காலேல ஒரு லவனுக்கு பேங்கு டென்னுக்கு தான ஓபன் ஆகு நா ஒரு லவனுக்கு போயட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு அங்க இந்து களம்புனது ஒரு ரெண்டு மணி அப்போ எவ்ளோ நேரொ அங்க இருந்திருக்கே அது வந்து அவ்ங்க எல்லாமே கொஞ்சோ இப்போ வந்து லவ் ப்ராசஸ் நெறைய இருக்கு ஒன்டே வந்து நா காலையிலயே போனே ஆனா என்னோடதெல்லா எடுத்துட்டு வந்து இது ஈவினிங் தா எடுத்தாங்க வெயிட் பண்ண வச்சாங்க நெறைய நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க ஏன்னா என்னோடது வந்து ஹூஜ் அமௌண்ட் அப்ப அந்த அமௌண்டக்கு வந்து எல்லாமே எடுத்து திரும்ப ஸ்ப்ளிட் போட்டு எல்லா வைக்கிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா நா அந்த லார்ஜ் அமௌன்ட் சேர்த்தே வச்சுட்டே அப்போ அத திருப்பி ஸ்ப்லிட் போட்டு தா வைக்கணு அப்ப அந்த இடத்துல நெறைய டைம் ஆகுல்ல எனக்கே முடி வைக்கிறதுக்கு ஒன்னவர் பண்ணிட்டாங்க ஒன்னவர் எடுத்துக்கிட்டாங்க ஆ ஒன்னவர் எடுத்துக்கிட்ட
போட்டு போயவாங்க ஆல்ரெடி பேங்கந்து நீ வச்சுட்டு போயவாங்க ஒண்ணு ரெண்டுன்ன சொல்லிட்டு அவங்களோட நேம் வழி அவங்க ரகைய திருப்பி குடுக்குறாங்க வீட்டு குடுக்குறாங்க எங்க வீட்ல கூட எங்க அம்மா அப்டிதா பண்ணுவாங்க மாடிக போயிட்டு மாட்டு வாசல்ல வந்து சீட் இருக்கு அக்கா அத எழுதி வச்சுட்டு வந்துருணு நம்ம நேம்ம அப்ப அந்த நேம் ஆர்டர் படி அவங்க வந்துட்டு குடுக்குறாங்க அங்கயே அந்த மாரி பண்ணாங்க எனக்கு ஒரு பேங்க்ல ஆ யாரு நேம் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்களோ அவங்க
லோன் செக்க்ஷன்ல இருக்கவங்க அசிஸ் அசிஸ்டன்மேனேஜர்னு நெனைக்கிறே அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களோடது ஹூஜ் சோ வந்து எனக்கு வந்துட்டு லேட் ஆகு ஆனா அவங் சின்ன சின்ன இதெல்லா இருப்பாங்கல்ல அவங்களோட இதெல்லா வந்து இது கொஞ்ச ஈஸியா முடியு சோ அதனால வெயிட் பண்ணங்க அப்டின் க்கு நல்லா வெயிட் பண்ண வச்சாங்க அந்த மாரி இருக்கு அவங்க ஒர்க் நெறைய இருக்கு நானே போகும் போது என்னதெல்லாமோ சொல்லி புதுசு புதுசா அவங்க கோடு அவங்களுக்கு தானே தெரியு புதுசு புதுசா என்னல்லாம சொல்லிட்டு இருந்தாங்க
ம் ஏதோ நம்மக்கு போன வேலை முடியுதான்ட்டு வரணு
இப்போ வந்து பேங்கள ஒரு இப்போ எங்க ஊர்